ஆ
ஆ என்ன பண்றங்ன
ம் சாப்டுட்டு இருக்கோ நீங்க என்ன பண்றங்க
நானு இப்பதா சாப்ட்டு முடிச்ச
என்ன சாப்பாடு அங்க
தோச நீ என்ன சாப்ட்டீங்க
தோசதா
சேரி சேரி வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்ளா
ஆ எல்லா நல்லா இருக்காங்க அங்க எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க மாவு அப்பலா என்ன பண்றாங்க பைசல் கால் பண்ணானா
எல்லாரு நல்லா இருக்காங்க அம்மா கால் பண்ணாங்க அங்க உங்க கால்லா வந்துச்சா உங்க வீட்ல இந்து
அ ஆமா வந்துச்சி வேற என்ன மழையா வெயிலா
இங்க வெய்ல் அங்க எப்பி இருக்கு
இங்க பரவா வெயில் தா சரியான வெயில் தா
இங்கயு வெயிலாதா இருக்கு
ஆ செரி செரி வேற என்ன
நைட் எப்டி நாஷ்டா சாப்டுவீங்கோ டிபன் தானா
ஆமா ஆமா தோச தா சாப்டுவாங்க இல்லன்னா சப்பாத்தி தோச இப்புடி போவு
அப்புடியா எயா சோறு சாப்ட மாட்டீங்ளா
இல்ல அப்டீயே பழகியாச்சு
அப்புடியா ம் சேர் சேரி மத்தியோ மட்டுதா ரைசா மத்தியத்தோட முடுச்சுருவீங்ளா ரைஸ் அப்போ
ஆமா நைட்டு எல்லாமே டிஃபன் தா வீட்ல எல்லாருமே
சேர் சேரி அப்ப கரெக்டா அரிசி போட்துருவீங்ளா சேர் சேரி
ம் வேற என்ன அப்புறோ
வேற என்ன அப்றோ சொல்லுங்க
செவல்ல கந்திரியாமே
ஆம்மா மூணு நாள் கண்டியா இருவத்த எட்டு இருவத்த ஒன்பது முப்பது நீங்க வருவீங்ளா சேவுள் கந்திரிக்கு
நா எங்க வரே
எல்லா வருமாமே குதிர ஒட்டகோ கம்புச் சுத்துவாங்கே
போன வருஷோ போனமே
ஆமா நானு போனேனே போன வருஷோ இந்த வருஷோ தெரில போனாதா போவோ
சேர் சேரி
ம்
என்னென்ன அப்றோ
இங்கென்ன இதுதா நடக்கு குதிர வரு
ம் ம் ம் ஆமா அதேதா பாட்டுக்கச்சேரின் வெப்பாக
ஆமா ம் வயசானவங்கதா ஒக்காந்து பாட்டு கேட்டு ஒக்காந்துட்டு இருப்பாங்க
க் ம் அது லேட்டா தானே நடக்கு
ஆமா நைட்டு சாமத்துல ஆமா போயிட்டு வன்டானே ரஃப்பான்
ம்
ஆமா நாளைக்கி லீவ்லா மூன் நாளிக்
ம்
த்ரீ டேஸ் திருப்பீ ஹாலிடேஸ்
சேரி சேரி
ம் ம் ஆமா
வேற என்ன அப்றோ
மூன் நாள் ஹாலிடேஸ்ல என்ன பிளான் வெச்சிருக்கீங்க
எங்க எங்கயாது பீச்சிக் போலான்ருக்கோ
பீச்சிக்கா எந்த பீச்சிக்கி நடப்புலாங்கு சேரியா நேர்த்துல போனீங்க நீங்க மனப்பாடுக்கு மறுபுடி என்ன மனப்பாடு
த்தே காயில்பட்னோ போவேண்டித்த வீட்டுக்கு கெஸ்ட்ட்டு வருவாங்க அவள்வோ எங்க போறாள்வலோ அதுகூட‌ சுத்திட்டு போவேண்டிது தா டொண்ட்டி எய்ட் வேர மேரேஜு இருக்கு சனிக்கிழம
டுவெண்ட்டி எய்த் சண்டே
அடியா ட்வெண்ட்டி செவன் சாரி
எல்லாரு வராங்களா இப்போ கல்யாணவுடா உங்க வீட்லயா கல்யாணோ
இல்ல எங்க கெஸ்ட்டு ஒருத்தங்களுக்கு கல்யாண
ஆ ம் செரி செரி
ம்
அதுக்கு வராங்களா உங்க வீட்டுக்கு ஆளு
ஆமா வருவாங்க
அப்பிடியா அப்ப ஸ்டே மூண் நாளா
ஆமா எப்டி இருக்கிறாங்க தெரியில எப்டியு மூண் நாள் இல்லாட்டாலு ஒரு நாள் ஸ்டே பண்ற மாரி இருப்பாங்க நெனைக்கிறே
சாட்டர்டேனா இப்ப சண்டே இருந்துட்டு போவாங்கன்னு நெனைக்கே சாட்டர்டே தாங்கிட்டு சண்டே களம்புவாங்க நீனைக்
ஆமா
சேரி இப்போ வீடு கச்ச கச்சன்ல்ல கடக்கு
ஆமா கச்சை கச்சந்தா கடக்கு எரிச்சலா இருக்கு சாப்ட்டுட்டே யாப்போ இப்பதா செமைக்குது போல
செமைச்சி வருது
செர் செரி
ம்
உங்க வீட்டுல எல்லாரு படுத்தாச்சா
ஆமா டேடி படுத்துட்டாங்க மம்மி இனிதா படு பாங்க
செரியா செரி செரி நீங்க இன்னு தூங்கலையாப்போ
தூங்கள ஹஸ்பண்ட் கால் பண்ணுவாங்க பேசிட்டு படுக்கானு
ஏ உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்க
துபாய்
துபாயலையா செரி செரி நீங்க போலையா அப்போ துபாய்க்கி
போல அது ஒர்க்குக்கான சேல்ரி வந்து கொஞ்சோ லோ பட்ஜெட் சேல்ரி தா அதனால போ முடியாது அங்க தங்குறதுக்கெலா ரொம்ப பைசா வேணு ரூம்புக்கலா
செர் செரி
அதனாலா போல
செர் செ
ம்
செரி உங்க மம்மி என்ன செய்றாங்க
எங்க மம்மி படுக்க போறாங்க
செர் செ
ம் வேற என்ன கத உங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணாங்களா
எங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணாங்க
ம், எப்ப வராங்க ஊருக்கு?
அவங்க வந்து பிப்ரவரில வருவாங்க
சேரி சேரி
பிப்ரவரி லாஸ்ட் கிட்ட வருவாங்க டிசம்பர்னு கடந்துச்சு இப்ப பிப்ரவரியா மாறிட்டு
சேரி சேரி
ம் உங்க ஹஸ்பண்ட் எப்ப வராங்க துபாய்ல இருந்து
அவங்க போய் இப்பதா டூ மன்ந்த் தாவுது
அப்டியா அப்ப ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களே வந்துட்டு இப்பதா போயிருக்காங்கனா
ஆமா கஷ்டமா இருக்குது வேற என்ன பண்ண அப்டி அ ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கே
வாழ்க்க அப்டியே ஓடுது போங்க
ஆமா
லாங் டிஸ்டன்ஸ் லவ் கேள்விப்பட்ருக்கே இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்
அதேதா லாங் டிஸ்டன்லதா போவுது எப்டியு வர ஒன் இயர் ஆவு
சேரி சேரி
ம்
சேரி வேற என்ன
வேற என்ன சொல்லுங்கள்
உங்க வீடு எங்க இருக்கு சேரி சேரி சேரி நாங்களு தூத்துக்குடி டிஸ்ட் நாங்களு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்தா
அப்டிங்ளா நீங்க ஃபர்ஸ்ட் இருந்தது
ஃபர்ஸ்ட் இருந்தது சென்னை ஆமா ஹஸ்பண்ட் ஊரு தூத்துக்குடி
ம் எங்களுக்கு ஹஸ்பண்ட் வீடு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சேரன் மகாதேவி
சேரி சேரி
ம் அம்மா வீ ஊரு உடன்குடி
சேரி சேரி எனக்கு ஹஸ்பண்ட் வீடு தூத்துக்குடி அம்மா வீடு சென்னை
ஆ சேரி சேரி
ஆமா
வேற என்ன அப்பறோ
வேற என்ன அப்பறோ சொல்லுங்க
தூங்கலையா நீங்க
இனிதா தூங்கணு நாங்க தூங்க பன்னெண்டு மணி ஆனாதா கண்ல அங்க தூக்க வருது என்ன செய்ய
ஆ அப்டிங்ளா
ஆமா பன்னெண்டு மணிக்கு படுத்தாலு ஒரு ஒன்ட்ரை ஒன்ட்ரை வரைக்கு உருண்டு உருண்டு தூங்க நேரோ சரியா போயிடும்
ஆமா என்ன பண்ண அப்டிதா போது
ஆ ஆமா
நாங்களும் அப்படிதா பேசிட்டு படுக்க ஒரு மணி ஆயிரும்
ம் ம் சேரி சேரி நாங்கதா அப்படி பத்தா நீங்களும் அப்படிதா போல
ஆமா
சேரி ம்
ம் வேற என்ன அப்றோ
வேற என்ன அப்றோ சொல்லுங்க
வேற என்ன நீங்க தா சொல்லணும்
ம் உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல்லு உடங்குட்டியில
புரியல
ஒடங்குடி ஒடங்குடி ஊர்ல என்ன ஸ்பெஷலு
ஒடங்குடி கருப்பட்டி
கருப்பட்டியா சேரி சேரி
ஒடங்குடில கருப்பட்டி தா ரொம்ப ஃபேமஸ்
அப்படியா
ஆ
செரி சே ம் அப்போ ஒடங்குடில தசரா வா
ம் கேள்விப்படக்கிங்களா தசரால காளியாட்டோ கும்பகாரி டிஸ்கோ
ஆமா கும்பகாரிங்களா குட்டி குட்டி பாவட போட்டு ஆடுவாங்களே
டங்கு டங்குன் அடிப்பள்வல்ல வந்தா அது
சரி சரி வேற என்ன அப்பறோ
சொல்லுங்க
நீங்க என்ன செய்விங்கன்னே சொல்லல
வேற என்ன சொல்லுங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டாங்களா
ஆமா கால் பண்ணிருக்காங்க சரி சரி ம் சேரி எப்பத் சேரி எப்பத் தூங்குவீங்க சரி சரி சிரிப்பு வருது அதா சிரிச்சே நீங்களு போய் உங்க துபாய் ஹஸ்பண்ட்டோட ரொமான்ஸ் பண்ணிட்டு தூங்குங்க
ஆ சேரிங்க செரி செரி செரி
சேரிங்க அப்போ சேரி அப்ப வச்ருட்டுமா
ஆம் சேரிங்க
ம் பைக்கு
இது கேக்கவா செய்வாங்க அவ்ங்க